ஹலோ
ஆ ஹாய் சிஸ்டர்
ஹாய் சிஸ்டர்
ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோ
ஆ
உங்க வீட்ல ஆ சாப்டோ சிஸ்டர் நீங்க
ஆ சாப்டோ சிஸ்டர்
ம் ஒங்க வீட்ல வந்து எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்ளா
ஆ நல்லா இருக்காங்க சிஸ்டர் ஒங்க வீட்ல
எல்லாரு நல்லாருக்காங்க இப்ப நம்ம வந்து மழ மழய பத்தி பேசலா ஓகேவா
ஆ ஓகே சிஸ்டர் ஆ
மழ வந்து நமக்கு எவ்ளோ நன்மைய தருது
ஆமா
ஏ நம்ம மழ பெய்யலன்னா நம்ம என்ன செய்றோ அய்யய்யோ மழ ஏ அப்டின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோ மழ பேஞ்சா நம்ம என்ன செய்றோ என்ணடா நச நச நசன்னு பேஞ்சிட்டே இருக் கே இதுக்கு எப்பதா முடிவு வருமோ அப்டின்றோ அதோடைய அது வந்து இ இயற்கை அது நமக்கு கடச் ச்சது ஒரு வரப்பிரசாதம் வாங்கல அந்த மாரி அது இல்லன்னா நம்மனால வாழ முடியுமா நம்மனாலனு இல்ல
யாராலுமே அது வாழ் வாழ முடியாது
ஆ அப்டிங்க போது நமக்கு அந்த மழ எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது எவ்வளோ இது பண்ணுது மழ பெய்லனா அந்த வெயில்ல எப்டி நம்ம தாங்குறோ ஏ மழைய தாங்க முடியல
ஆமா அதனால
அந்த வெயிலயு ம் அந்த வெயிலையு என்ன பண்றாங்க ஆ போகதா செய்றாங்க வேலைக்கு மக்கள் போய்தா அவனு வேற வழியில மழை வந்தாலு அந்த வேலைக்கு போய் தா ஆகனு
ஆமா
அப்போ மழ மழ பேஞ்சா மட்டு நச நசன்னு பெய்யுது ஏ பெய்யுது அப்டின்றாங்க வெயில எவ்வளோ நாலு அக்செப்ட் பண்ணிக்க முடியு ஆனா மழைய அக்செப்ட் பண்ணிக்க முடியல யாருநாலையு
ஆமா
வெயில்ல எப்படியு ரோட்டுல ரோட்ல இருக்கிறவங்க தெரியுமா மா மா இமா இதுல மா அடுக்கு மாடியில இருக்கிறவங்களுக்கு சரி வெயில அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா மழைய அக்சப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ரோட்ல உள்ளவங்க எங்க போவாங்க
ஆமா மழ வெயில வந்து கூட தாங்கிற்றாங்க மழையோடைய பாதிப்பு வந்து நெறைய மழையோடைய பாதிப்பு வந்து இருக்கு ஏன்னா மழை பெஞ்சா வந்து தண்ணி வந்து அடைச்சுக்குரு ஓடாது ரோட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லா அந்த மாரி கி நெறையா கஷ்டங்கள் வந்து மழ வந்து குடுக்குது என்னதா ஒரு நன்மைய குடுத் தாலு ஒரு துளி பட்டா அந்த ஒரு பயிர் வந்து இதாகுது வெளையுது அந்த மாரி வந்துட்டு அந்த மழ எவ்வளோக்கேவளோ எவ்வளவு நல்லது இருக்குதோ அவ்வளுக்கவளோ கெட்டதுமே இருக்குது நம்மளுக்கு மழயோட பலன்கள் பாத்தீங்கன்னா அவ்வலோ பலன் இருக்கு மழையோட பாதிப்புன்னு பாத்த த்தாலு அதுவு அதிகமா இருக்கு அதனால அள மழைங்கிறது வந்து அளவா பேஞ்சா அது ஒரு நன்ம நம்மளுக்கு அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமு நஞ்சும்பாங்க அது மாரி மழையு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது இயற்கை வந்து குடுத்தவண்ண வரப்பிரசாதோ எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இதுதா நன்மைக்கு நன்மையு இருக்குது தீமைக்கு தீமையு இருக்குது
ம் ஆனா மழை பெய்யலன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்குது
ம்
சில சமயோ பாக்கும் போது மழ பெஞ்சா அப்படி பெய்து
ம்
வீடுக்குள்ள தண்ணி வர அளவு சென்னையே இது பண்ற மாரி தண்ணி வருது மழ பெய்யுது
ஆ
அப்பனா அந்த மழைக்கு எவ்வளோ சக்தி இருக்கு
ஆபா
மழன்றனாலயே நம்ம சந்தோஷோன் நெனைக்கிறோ
உம்
மழ பேய் பேய்யம்மா பெய்யாதான் செல பேர் இருப்பாங்க
ஆ
மழ வந்து நமக்கு குடுத்த ஒரு இதுதான் சொல்லும் போது அத நெனச்சாலே இப்டி இப்டி நடக்குதுன் நெனச்சாலே பயமா இருக்குது ஒரு பக்கோ உம் மழன்னா மரம் மழ பெஞ்சாதே ம மமரத்துக்கு நல்லதும்பாக
ஆ
செடிக்கு நல்லதும்பாக ஒரு மழ பெஞ்சிச்சுப்பா ஏ செடி நல்லா வளந்து வருதுப்பா
ஆ ஆமா எவ்வளோதா தண்ணி ஊத்த வேலே செடிக்கி அது வந்து ஒரு ஒரு தெளி ச்சி கெடைக்காது அந்த மழத் துளிபட்டோன அந்த செடிங்கலா ஒரு தெளிர்ச்சி அடையும் பாருங்க அத பாக்கவே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியா மனசுக்கு அவ்வளோ நெறைவா ஆறுத்
அதந்த கிரீனிஷ பாக்கம்மோது கண்ண அப்டியே குக் ஐஸ் கட்டி வச்சது மாரி இருக்கு
பசுமையா பாக்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ குளுர்ச்சியா இருக்கு
நம்ம ஊருக்லா போம் போது நம்மோ கிராமத்துக்லா போம் போது பாருங்ளே அந்த ஏரியாக் குள்ள நொழையும் மோதே அப்டியோவ் ஒடம்லா சில்லுனு இருக்கு குளுர்ந்த காத் தடிக்கூ என்ன அதையெல்லா அப்டியே பாக்கம்மோது மலைகளைலா பாக்கம்மோ து ஏ இப்ப டூருக்கே போம்மோது அதுலைல்லா அங்கல்லா பச்ச பச்சேன்தா இருக்கு அப்ப அப்டிங்கம்போது நமக்கு எவ்ளோ சந்தோஷோ வருது பாருங்களே
ஆமா
அப்பது மழ பேஞ்சா பெய்றதுனாலதான அந்த சந்தோஷோ நமக்கு கெடைக்குது
ஆமா அதே மாரியா வந்துட்டு அந்த அந்த அந்த ஒரு அந்த வயல் ஊருவசையெல்லா அந்த மழ காலு டிசம்பர் அக்டோபர் டிஸ் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசவுமே போறாய்ங்கனா வெள்ளாம போட்டு வச்சிருப்பாக இப்ப ஊர்லக எல்லா போம் போது அந்த வெள்ளாமையெலா பாக்கும்போது அப்டியே பச்சப்பசேன்னு அவ்வளோ அழகா கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு
ஆ அதைல்லா பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு இங்கயே இருந்துர கூடாதா அந்த காத் து சுவாசிக்க கூடாதா இப்டியே இருந்துர கூடாதா இது ஏ வந்து எல்லா எடத்லை இருக்க மாட்டேங்குது அப்டிங்குற த நம்ம யோசிச்சிட்ருப்போ
உம் ஆமாங்க சிஸ்டர்
உம் ரொம்ப ஹேப்பியா இருக்கு இ ப்போ நானா ஊருக் போம்போது அப்பா இங்கயே இருந்துர்லா நம்ம அங்க போயிட்டு டிராஃபிக்கு பொல்யூஷனு இதுலயே நமக்கு வந்து போராட வேண்டியதா இருக்குது இங்க பாரு அமைதியான க எடோ சுத்தமான காத்து பசுமையான செடி கொடி எல்லாத்தியு பாக்கும்போது அவுளோ ஒரு சந்தோஷ்மா இருக்கு நம க்கு
ஆ
நம்ம பசங்களுக்குலா அது தெரியவே மாட்டேங்குது
ஆ
அதுனால இப்ப நம்ம காலத்தோட முடிஞ்சிருமோங்கிற பயோ வந்துருச்சு ஊருக்குளா இப்ப லா யாருமே போவே மாட்டேங்குறாங்க எல்லா வந்து ஃபாரின் போனு நெனைக்கிறாங்க சிட்டிக்கு போணுன் நெனைக்கிறாங்க சிட்டில வாழ்ந்தா நல்லா இருக்கு ஹைஃபை லெவல்ல இருக்கலா ஜாலியா இருக்கலா பீச்சுக் போலா பார்க்குக் போலா தேட்டருக்கு போலா இப்புடி நெனைக்கிறாங்க ஆனா அது வந்து நமக்கு கெடுதினு யாருமே நெனைக்க மாட்டேங்குறாங்க போலா ஒரு டூ டூர் மாரி போலா இந்த எடத் துக்குமே இந்த மாரி எடத்துக்கு ஒரு டூர் மா டூரு மாரி போலா போனமா ஒரு ஒன் மன் தோ ஒரு ஒன் வீக்கோ இருந்துட்டு வந்துர்ணு அவுளோதா நமக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணுன்டா சுத்தமான காத்து சுதந்திரமான எடோ இப்ப இங்யே ஒரு எட த்துல நம்ம சிட்டிக்கு போறோ ஒரு எடத்துல எவுளோ நேரோ நம்ம நின்ற முடியு தேட்டருக்கோ போறோ தேட்டருக்கோ போறோ அது மூணும நேரோந்தா
போக நம்ம அந்த காற்று அசுத்த காற்றுதா நம்ம சுவாசிக்கிறோமே தவுர ஒரு நல்ல இயற்கையான ஒரு சுவாச காற்ற வந்து நம்ம சுவாசிக்கணுனா இந்த மாரி எடங்கள் க்லா போனா மட்டுந்தா நம்ம வந்து இது பண்ண முடியு
ம் அது வந்து எல்லாத்துக்குமே அப்டி புரியாது எல்லாருமே இப்ப என்ன நெனைக்குறாங்க ஹைஃபையா வாழ்னு அதுக்கு நம்ம சிட்டிக்கு போணு ஃபாரினுக்கு போணு நம்ம அங்க அந்த துபாய்ல இருக்கணு மலேசியால இருக்கணு இந்த மாரிதா நெனைக் க்கிறாங்கள ஒ அ ஒழுசு நம்ம வந்து இ இது ஏன் நம்ம வந்து சுத் தமா இருக்கணு ஆரோக்கியமா இருக்கணு பசுமையான எடத்த எப்போது பாத்து ர்கோனே நெனைக்க மாட்டேங்குறாங்க மக்கள்னுங்கிறது தெரிய மாட்டேங்குது இப்ப எல்லாத்துக்குமே ஹைஃபையா வாழ்ணு சிட்டி லைஃபு நெனச்சா நெனச்ச எடத்துக்கு போணு ஆனா அது கிராமத்துல அப்டி இருக்காதுல எங்கேயு சுத்தி சுத்தி யாரு வீட்டுக்கு போறோ சொந்தக்காரக வீட்டுக்குதான் போவோ
ஆமா
இப்ப அதெல்லா அந்த சொந்தக்காரவ்ங்க இந்தங்க எதுவுமே இல்ல
இப்ப ஆ அந்த காலத்துலலா மழ காலத்துல மழ பெய்யும்பாக இப் இப்ப வந்து இந்த சீசனே மாரி போய்ர்ச்சு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவா ஆடி மாசோ
மக்கள் வந்து அதா சொல்றன்ல மக்கள் வந்து ஹைஃபையா வாழ்னுன் இந்த சிட்டிய நோக்கி வர்றாங்க யாருமே யாராது சொல்லு இந்த சிட்டில இருந்து கிராமத்துக்கு போய்ட்டாங்கன் யாரையு சொல்லுங்க இப்ப யாருமே அப்டி சொல்லவே முடிய மாட்டேங்குது ஏனா கிராமத்துல உள்ளவங்குளுமே அடிச்சு புடு ச்சிங்க வேலையில இருந்து படிப்புல இருந்து எல்லாருமே சிட்டிக்கு வரணுன் யோசிக்றாங்க
சொல்றே இப்ப மழ வந்து சீசன் சீசன் பெய்யாதனால விவசாயமே கொஞ்ச கொஞ்சமா அழி்ஞ்சிட்டு வருது நம்மளுக் அந்த காலத்துல வந்து கிராமங்களு விவசாயம் பாத்தாக கிராமத்துல இருந்தாக எ தையோ ஒன்னு அவ்க வயல்ல விளைவிக்கிறத புடுங்கி சம
ஏன்னா இப்போ வந்து எல்லா மிஷின் மிஷின் ஆய்ச்சு என்ன அப்போனா வந்து நம்ம அறுவட பண்றத அறுவட பண்ணுவாங்க அடிச்சு அடிச்சதா அறுவட பண்ணுவாங்க இப்ப அந்த மிஷின்ல போட்டு போட்டு அந்த நெல்ல வந்து அந்த இதுல இருந்து எடுக்கறாங்க என்ன கால்த்து நா எனக் தெரிஞ்ச நா சின்ன பிள்ளைல எங்க பாட்டி கூட போவே அப்ப ஏ டு ஜட் காலையில போனா எங்க பாட்டி நைட்டுக்கு தா கூட்டிட்டு வருவாங்க வீட்டுக்கு அப்போ எல்லாமே பா எல்லாமே ப அந்த ஒரு நாள் தா நா பாத்தே எ லைப்ல அந்த ஒரு பாத்த எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு மறுவடியு கூட்டிகிட் போனா மா அடுத் த வர்ஷ த அட்த்த வர்ஷ நம்ம பெரியபுல்ல ஆய்ட்டு அப்புற எப்ப போனாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த மாரி பாக்கும்போது எல்லா இப்படி பண்ணுவாங்க அடிப்பாங்க அந்த நெல்மணி எடு
ஆமா ஒரு கட்டு கட்டி அப்படியே அந்த நெல்மணிய கட் டி அடிக்க மோது உதுரு அந்த நெல்மணி உதிர்ந்த அத வந்து ஒரு படிய வச்சு அலா ப்பாங்க நானுமே பாத்திருக்கே எங்க ஊர்ல எங்க பாட்டியு அந்த மாரி ஒரு தடவ என்னை கூட்டிட் போயிர்க்காங்க காலையில கூட்டிட் போயிருவாங்க சமச்சு ஆ தூக்குச்சட்டில போ டு எடுத்து கொண்டு போய்ருவாங்க மதிய சாப்பாடு அங்கியே சாப்ட்டுட்டு அத வந்து ட்ராக் டர்ல ஏத்தி விட்டு அப்புறோ வந்து அந்த அரி சிய வந்து நம்ம சமச்சு சாப்புடுவோ அது அப் ப டேஸ்ட்டா இருக்கு அந்த மாரி அரிசியு டேஸ்ட்டு இப்ப எங்கீம்மே கிடைக்கிறது ப்ப எல்லாமே மறந் து ஒரோ ஒரம் போட்டாதா விளையுதுங்கிற மாரி அப்பல்லா மழ தண்ணி பட்டு விளைவிக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியோ இப்பல்லா வந்து பைப்ரேட் ஆயி
து பண்ணுவாங்க ப்ராப்பரா இரு க்கு மழ நீங்க சொல்ற மாரி மழ வந்து கரெக்டா சீசன் டைம் வரு வெள வெளை வெளைச்சல் வந்துக்க அமோகமா இருக் கும்பாங்க அது நமக்கு காய் யில இருந்து நமக்கு அரிசியில நெல்மணில இருந்து எல்லாமே நமக்கு என்ன பண்ணுவோ ஈ கெடச்சிரு ஈசியா கெடச்சிரு ஆனா இப் போ வந்து அந்த மாரி நம்ம பாக்கவே முடியமாட்டேங்குது ஊருக்குலா போனா மிஷின் போட்டு அந்த நெல்மணிய எடுக்குறாங்க அ இந்த மாரி ஆய்ச்சு ஒ ஊர்லயே அந்த மாரி ஆய்ச்சு
ஆமா
எது எதுமே சொல்ற மாரியே கெடையாது என்ன அந்தமாரி காலங்கள் வந்து நமக்கு கு போய்ட்டேருக்குது காலங்கள் போ போவ நம்மளு மாற வேண்டியதாருக்குது நம்ம மாற மாற நம்ம புள்ளைகளு எங்கே மாறிரு மாறிருங்ளோ அப்டிங்குற பயோ வந்துர்ச்சு நம்மளாது அந்த காலத்தோடைய சூழ்நெலைகள பாத்து வளந்தோ என பிரச்சன எல்லாமே தெரிஞ்சதுனால இன்னக் நம்ம அக்சப் பண்ணிட்டு எதாருந்தாலு ஒரு விட்டு குடுத்துட்டு நம்ம பொய்றோ ஆனா பசங்க வந்து இப்போ உள்ள பசங்களுக்கு எதுமே தெரியமாட்டேங்குது